ம் கேக்குது நல்லா இருக்கீங்ளா சிஸ்டர்
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கங் சிஸ்டர் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க
ம் இங்கியு எல்லாமே நல்லாருக்காங்க சிஸ்டர் சாப்ட்டீங்ளா
ஆ இல்லப்பா இனிமேல் தா
ஓகேங்க சி்ஸ்டர் வேற எதாது பண்ண போறீங்களா ஃபிரி டைம்ல இப்ப
ஆனா இப்போ பண்ணல ஆனா சின்ன வயசுல நெறைய கேம்ஸ் விளான்ட்டுருப்போல நீங்க அந்த மாரி எது விளாண்ட்ருக்கீங்ளா சின்ன வயசுல
ஆ வெளயான்ட்ருக்கோ சிஸ் சரி இப்பயுமே அத கன்டின்யூ பண்ணிட்டுதா இருக்கோ
ஓ சூப்பரு இன்னைக்கு என்ன வெலாட்னீங்க புதுசா
இன்னைக்கு பாண்டி வெளயாட்லான்ருக்கோ சிஸ்டர் ஏன்னா அதுதா வந்து சலிச்சு போகாது கொஞ்சோ கொஞ்சோ நல்லாருக்கு வெளாட்றதுக்கு
ஆமா ஆமா அந்த பாண்டிலயு வந்து அஞ்சு கல்லு ஏழு கல்லு ஒம்பது கல்லு அதெல்லா இருக்கு அதானே பாண்டி அதானே கரெக்டா ஆ
பத்து வரைக்கு போறதுதா ஒரு பெரிய டாஸ்கே நமக்கு அதுல
ஆம்மா ஆம்மா ஒவ்வொரு ரவுண்டுமே சூப்பரா இருக்கு அந்த பாண்டி விளாடுறதுல
அது வந்து ஒரு ரெண்டு பேர விட ஒரு நா நெறைய பேரு ஒரு அஞ்சு பேரு குரூப்பா வெளான்டோன்னு வெச்சுக்கோங்களே இன்னு கொஞ்சோ இன்ட்ரஸ் டிங்க இருக்கு கேம்மு
ஆமா நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நெறைய பேரு இருந்துருப்பாங்க பக்கத்துல ஆனா இப்போல்லா ஒன்னுமே இல்ல ஒருத் த்தருமே இல்லயே அத்தா பெரிய ப்ராப்ளம் வெளாட்
ஆமா அனா சின்ன வயசுல வெளாண்டாதா நல்லாருக்கு இப்பலா நா மொபைல் போன எடுத்துட்றாங்க அனா அனா நம்ம ரொம்ப லக் க்கிதா சிஸ்டர் என்ன பொறுத்த வரைக்கு இந்த மொபைல் போன் இல்லாத வரை க்கு மோ கொஞ்சோ நல்லாதா இருந்தது அந்த வெளயாட்டுறதுங்கறது
ஆமா நம்ம சின்ன வயசுல நமக்கு ஃபோன்னு என்னன்னு தெரியாது பக்கத்துல கொழந்தைங்க அது பசங்களாக இருப்ப பாங்க நம்ம பாட்டுக்கு வெளாடுவோ அந்த நொண்டி வெளாட்றது அப்ரோ நீங்க சொன்ன மாரி அந்த பாண்டி அந்த பாண்டிக்கு இன்னொரு பேரு சொல்லுவாங்கள்ள தட் டாங்கல்ன்னு சொல்வாங்க எங்க ஊரு சைடு
அப்டியாங் சிஸ்டர் தெரியல இங்க வந்து பாண்டின்னு சொல்லுவாங்க அப்றோ இன்னொன்னு அது என்னாது தாயோ சொ சொல்லுவாங்க அந்த தாயோ வந்து நா வெளான்டதே இல்ல இன்னமு எனக்கு வெளாட தெர்ல எப்டி வெளாடணும்னே தெரியாது தாயோ வந்து
அப்டியா அது சூப்பரா இருக்கு நா வெளாண்ருக்கே சின்ன வயசுல ஆனா கொஞ்சோ மறந்துருச்சு
த்து வீடெல்லா டெய்லி காலையில ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கு முடியவே முடியாது இந்த தாயங்கறது அந்த சத்தோ அந்த உருட்டுவாங்களா அந்த சத்ததோ தாயம் அது டெய்லியு ஆரம்பிச்சுருவாங்க பெரிய பாட்டில இருந்து கொழந்தைங்க வரைக்கு எல்லா உக்காந்து தூக்குவாங்க அந்த தாயோ வெளையாட
ஆ அனா அது வந்து சழிச்சு போகாத வெளையாட்டு பொழுது போறதே தெரியாது அந்த வெல
ஆமாங்க சிஸ்டர் யோ இங்க வெளயாண்டு ஆனா எனக்கு தெரியவே தெரியாது அப்பறமா எனக்கு தெர்ல எப்டி வெலயாடனுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா வெளாண்டுகிட்டே இருப்பாங்க இங்க பக்கத்துலெல்லா
ஆம்ம அந்த தாயக்கட்டய உருட்னோன்னா நமக்கு வர நம்பர வெச்சு நம்ம வந்து கல்ல காயு கை அதென்னா நம்ம விள விளக்க மாத்து குச்சி இல்லன்னா கல்லு அந்த மாரி வந்து வெச்சுக்கணு நம்ம நம்ம நீங்க ஆறு கால் வெ சுக்கணு நா இப்ப நம்ம ரெண்டு பேரு வெளாட்றோன்னா நீங்க ஆறு கல்லு நா ஆறு கல்லு வெச்சுட்டு நம்ம போட போட நமக்கு அந்த நம்பர் வருல தாய கட்டைல இப்போ ஒரு ஒரு வாட்டி உருட்டனோம்னா அஞ்சு வந்துச்சுன்னா நம்ம அஞ்சு கல்ல அப்டி வுத்தனு அந்த மாரி நவுத்தி நவுத்தி யாரு பஸ்ட்டு யாரு பஸ்ட்டு வந்து அந்த நடுவுல கொண்டு போய் சேக்கறாங்களோ எல்லா கல்லயு அவங்கதா வின்னர் அந்த மாரி
அப்பிடியா எனக்கு இது வந்து அவளோக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தெர்ல எனக்கு வந்து இந்தப் பரமபதம் செஸ்சு இதுதா இந்த போர்டு விப்பாங்கில்லைங் சிஸ்டர் இரவது ரூபா பத்துரூவான்னு சொல்ட்டு அதுவு என் சிஸ்டர் கூடல்லா ரொம்ப அந்த பிஸ்னஸ் கார்ட்டு பிஸ்னஸ் கார்ட்டு இந்த சம்மன் வந்துட்டாலே போதும் பிஸ்னஸ் கார்ட்டு ஒன்னு வாங்கிருவா சுத்திக்கிட்டே இருப்பா அங்கயு இங்கயு எங்க பாத்தாலு பணோ ப அந்த பிஸ்னஸ் அந்த கார்ட்ல குடுப்பாங்கல்ல அந்த மணி
ஆமா இருக்கு இருக்கு நானும் விளாண்டுருக்கே இப்ப ரீசன்டா ஆக்சுவலா நா சின்ன வயசுல அது விளாண்டதுல்ல இப்ப ஆப் ட்டர் மேரேஜ் வந்து வீட்ல வாங்குனாங்க ஆமா ஆமா ரீசன்ட்டா இப்ப அ அ அ இப்ப என்னா வீட்ல வெளியவு போ முடியாதுல்ல எல்லாரும் இப்ப வெயில் சம்மர் டைமு வெளில போய் விளாடவும் முடியாது அதனால வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்கன்னா நம்ப முன்னாடி கேரம் போர்ட்டு விளாண்டு இருந்தோ சின்ன வயசுல இப்ப வந்து நீங்க சொன்ன அந்த கார்ட்டு நா இங்க வந்து தா அந்த மாறி கேள்வியேப்பட்டே அந்த கார்ட வச்சு விளாட்றது பணத்த குடுத்து ம் அதும் அப்பறோ ரெண்டாவது வந்து யூனோ கார்ட்டுன்னு சொல்ட்டு தனியா இருக்கும் அந்த கார்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் யூனோ கேள்விப்பட்றீக்கீங்ளா அதும் அந்த ரம்மிகாது கார்ட்டு நம்ம சீட்டு விளாயாடுவோன்னு சொல்லுவோல்ல அதே கார்ட்டுதா அது வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு இன்ட்ரஸ்டா இருக்கும் நம்ம இது வந்தா அவுட் இது வந்தா இ
அப்படியா நாங்க வந்து இந்த அது என்னா சொல்றது இந்த ரெண்டு ரூபாய்க்கு இந்த கார்ட்டு விப்பாங்க அது என்னது இந்த டபிள்யூ டபிள்யூ கார்ட்டு வன்ட்டு நெறய கார்ட்ஸ் அதுல வந்து ஹைட்டு வெய்டு இதெல்லா வச்சு வெளாண்டுருக்கோ அது உங்களுக்கு தெரியுமா
இல்ல அதுக்கு தெரியலயே
ஐய்யோ அது சின்ன சின்ன காடா இருக்குங்க சிஸ்டர் செம்ம சிரிப்பா இருக்கும் அதுல ஒவ்வொருத்தங்க வரவ ஒருத்த கொஞ்சோ பைல்கியா இருப்பா செம்ம சிரிப்பா இருக்கும் அந்த ஃபோட்டோ பாத்தா இந்த கான் வச்சு ஹட் வெயிட் கம்பேர் பண்ணி ஹட்டா இருந்தா என்ட்ட குடுத் துரு கம்மியா போச்சுன்னா உன்ட்ட குடுத்தாதா அப்டின்னு சொல்ட்டு அந்த மாறில்லா வெளயாண்டு இருக்கோ எவ்ளோ ஒரு கேம்ஸ் அப்பல்லா நெறய இன்ட்ரஸ்டிங்கு காமொடியா இருந்துச்சு நல்லா இருந்தது இது ஃபன்னா இருக்கும் கேம்ஸ்னாலே
ஆமா கண்டிப்பா அந்த ஸ்கூல் டைம்ல டப்பா டேன்ஸ்ன்னு சொல்ட்டுக்கே அது தெரியுமா உங்களுக்கு டப்பா டேன்ஸ் அது ஒரு கேமு விளையாடு சும்மா செமத் காமெடியா இருக்கும் அது வந்து ஆக்சுவலா ரெண்டு பேரு உக்காந்துக்கணு ஆப்போசிட் ஆப்போசிட்ல நம்ம கால வந் கால இத கால வச்சுதா நம்ம விளையாட்ணு கால வந்து ஒரு கால இப்டி வச்சிட்ணு ஒவ்வொருத்தரா தாண்டி தாண்டி போவாங்க
அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லயே ஆனா கே கேள்விப்பட்டிருக்கே டப்பா டான்ஸ்ன்னு சொல்ட்டு கேள்விப்பட்ருக்கே எனக்கு ஞாபகம் தா இல்ல எப்டி விளாண்டோன்னு
ம் அது சின்ன வயசுல அதுதா ரொம்ப வேமஸ்ஸா போச்சு நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது
அப்பிடியா எனக்கு ஞாபகம் இல்ல சரியா
நீங்க ஸ்கூல் கிரௌண்ட்ல கூட அத்தா ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு இருந்து ஞாபகம் இருக்கா மாறி இருக் கும் ஸ்கூல்ல நம்ம அடிக்கடி இத்தா வெளாண்ட்ருப்போ
ம் பேசிட்ட அத்தா கே நேம் வந்து நல்லா ஞாபகம் இருக் க்க இந்த மாரி கேள்விப்பட்டிருக்கே ஆனா எப்டி விளையாட ஞாபக இல்ல
அப்புறம் இன்னொரு இது வந்து அந்த அது என்ன ஒவ்வொருத்ரையா சுத்தி சுத்தி போவாங்க பாத்தீங்களா ஒரு குடே தண்ணி ஊத்தி ஒரு ஒரு பூ பூத்துச்ச ஊத்துச்சா ஆமா
அந்த அந்த பாட்டு வந்து புக்ஸ்லயே இருந்துச்சி நமக்கு அப்ப சின்ன வயசுல
ஆ அது நம்ம வெளயாண்டு வெளயாடவவு தா அந்த மாரி நமக்
ம் அத வந்து அப்டி பாட்டா நம் கன்வெர்ட் பண்ணி சொல்லி் கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல அதுல இருந்து நம்ம அத புடிச்சிப்போ
நீங்க கபடிலாம் வெளாட்ட இருக்கீங்களா கபடி
கபடி எனக்கு வந்துந்து ஸ்போர்ட்ஸ் சைட்டே நா போ மாட்டே சின்ன வயசுல இருந்து டான்ஸ் எல்லா ஆடிட்டு இருப்பே ஆன்வல் டே டான்ஸ் போயிடுவே நானு அந்த மாரி ஒரு இது என்ன தூ வரலனால நா டான்ஸ் நாலே மெயினா தூக்கடுவாங்க நல்லா ஆடுற பொண்ணு அந்த மாரி இருந்தே ஆ ஸ்போர்ட்ஸ்கு சொல்லுவாங்க நா நீ நல்லா ஹைட்டா இருக்க நீ எல்லா ஸ்போர்ட்க்கு போயே அப்டிபாங்க எனக்கும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தூரம் இன்ட்ரெஸ்டே இல்ல எனக்கு அது போறதுக்கானா வேடிக்க மட்டும் பாப்ப வெளயாடுறாவங்கள நின்னு இந்த குண்டு எரியறது இந்த கைட் ஜம் லாங் ஜம் இதல்லா பாக்றப்ப நல்லா இருக்கும் பாக்கறப்ப நல்லா இருக்கும் அவங்க பாவம் ஓடி வந்து விழுவனுமே
ஆ வெளயாண்டாலு நல்லாதா இருக்கும் ஓடி வந்து உழுகுறத அது ஒரு ஃபன் மூமெண்ட் தா ஆ ஹைட் ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணிருக்கே வெயி்ட் தூக்குனது இல்லா என்னா நா ஆக்சுவலா என்னைய பாத்தலே வெயிட் நீ தூக்க தூக்க மாட்டே சொல்லி இது பண்ணிருவாங்க அதனால வேயிட் தூக்குனது இல்ல
ஓகே இந்த குண்டுல்லா தூக்கிற்கீங்ளே இந்த குண்டு எதுன் சொல்ட்டு இந்த குண்டு இருக்கு இல்லைங்ளா நம்ம ஸ்கூல் டைம்ல அது கெமெனு சொல்ட்டு பி டி பீரியட்ல
அதா அந்த குண்டு ஏறிறத்தான சொல்றீங்க
சின்ன குண்டு பெரிய குண்டுனு வெச்சிருப்பாங்க
நா அதேதா அதா என்னிய பாத்தா நீ குண்டெல்லா எரிய மாட்டேன் சொல்ட்டு எனக் குடுக்கமாட்டாங்க அதுனால சரியான வெயிட்டா தா இருக்கோ ஆமா அது வந்து கொஞ்சோ பாடி பில் டர் இருக்கவுங்க தா தூக்க முடியு
அது அதுவு இந்த மூணு வெரல்ல வெச்சுக்குனு சொல்லுவாங்க நிக்கவே நிக்காது அப்டியே உழுந்துடு நமக் கால்லியே விழுவுரா மார்ருக்கோ பயங்கர வெயிட் அது
ஆனா ஒவ்வொருத்தர்லா ரொம்போ சும்மா வேகமா போடுவாங்க அவங்கலா எப்டி தூக்குவாங்னே தெரியாது மத்தபடி இந்த லாங் ஜம்ப்பு குதிக்கற்லா நல்லாருக்கு அந்த ஒரு எடத்துல கால வெச்சு எவ்ளோ லாங்ல குதிக்கிறோமோ
லங்க ஸ்டிக்குநெ வெச்சிட்டு நல்லா இருக்கோ அது ஆனா வந்து வேகமா உழும்போத்தா கொஞ்ச பெயின் வரோ உழுகும் மோது
அது மணல்ல விழுகுறது கொஞ்சோ பெயின் இருக்காது ஆமா ஆமா
அப்பெலா கேம்ஸ்னாலே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போவோ நல்லா ஸ்கூல் டெய்ம்ல அததே ம் நம்போ நம்போன்னு வெளையாடுவோமே மோஸ்ட்டு பா ப்புலர் எங்கேயுமே பாப்புலர் கேம அது ஐஸ்பாய் ஒண்ணு ஏ போகாத எடொல்ல ஐஸ்பாய்
என்ன சொல்றங்க
ஐஸ் பாய் தெரியாதா கண்ணா மூச்சி ஆ
ஓகே ஓகே ஆ தெரியு தெரியு அதுதானே ஃபேமஸான கேமு நாங்க கண்ணாமூச்சின்தா சொல்லு நீங்க ஐஸ் பாயின் சொல்லவோ இன்னென்னு புதுசான்ருக்கே பாத்தே நானு
அப்போ இந்த சைடு மட்டுந்தா இப்டி சொல்லுவாங்ளோ ஹைடன்சின் சொல்லிந்தா உங்ளுக் தெரியுன்னெனைக்ற அப்ப
அதுவு தெரியாது
ஹைடன்சினா இதுதாங்க
அப்டியா
இதுதா இங்கிலீஷ்ல சொல்றது ஐடசின் தே வேனா செரி ஐஸ்பாயின் சொன்னா தெரியுமோ நெனச் சே உங்ளுக்கு தெரியாதா தெர்லே எப்டி ஏ இந்த பேர் வந்துச்சுந்தா எனக்கு தெர்ல ஐப்பாயின்தா சொல்றது இந்த சைய்டுலா அப்டிதா சொல்லி அடிப்பாங்லே அந்த கண்டு புடிச்டாங்னா வந்து அப் டிதா சொல்லி அடிப்பாங்க ஆனா பாருங்ளே நம்போ வெளையாண்ட வெளையாட்லா பேரே இருக்காது நம்ளா பேரு வெச்ச மார்தா இருக்கோ
ஆமா ஆமா ம் ஆமா கண்டிப்பா வேற இந்த மாரி புதுசா ஏதோ வெளாண்ருக்கீங்ளா சின்ன வயிஸ்ல வெளாண்டது இப்போ வெளாண்ருக்கீங்ளா சின்ன வயிஸ்ல வெளாண்டு
விளாண்ரதுப் இப்போ விளையாண்டது கசின்ஸோட விளையாட்ரு சும்மா நார்மலா எல்லா வீட்லேயு இருக்கர்து கசின்ஸோட வெளையா ற்றது அந்த சின்ன வயிஸ்லெந்து சும்மா வெளையாட்றது தாம் மத்தபடி நா சொன்ன மரி இந்த பிஸ்னஸ் கார்டு செஸ்சி இப்பன்னா போன்லேயு வந்துருச்சா நமக்கு போன்லேயு போணு வந்து ச்சி அதனால போன்ல மாத்திட்டோ கொஞ்சோ நாளு டிஸ்டன்ஸ் ஏனா அதெலா பக்கத்துல ஒரே வீட்ல இருக்க போறதுல்ல கசின்ஸ்னாலே தனித்தனியா இருப்போ அதனால போன்லேயே அங்க இருந்துட்டு போன் பண்ட்டு செரி ஓகே ஃப்ரீ டைம்ல செஸ் வெளையாடலா அப்டின் சொல்ட்டு செஸ் வந்து ஆன்லைன்ல வெளையாண்ருக்கோம் ஆம் பிஸ்னஸ் கார்டு மி த்ததுலா இந்த பாண்டி இதலா இப்பலா விட்று போச்சி சும்மா இங்க வீட்ல இங்கேப் வெளையாடுறாங்க பக்கத்துல வீட்ல வெளையான்டுட்ருக்காங்க கசின்ஸ் கூட ப்ரெண்ட்ஸ் கூட வெளையாடுறதுலா இப்பலா விட்ரு சரிங் சிஸ்டர் நீங்க
இங்கேயமே அப்டிதா போன்ல இப்போ லூடோனு ஒன்னு வந்துருச்சுல்ல இப்ப அதா டிரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப அ நீங்க சொன்ன மாரி யாருமே நம்ம பக்கத்தில இருக்க போறதில்ல பக்கத்தில இருந்தா தா நம்ம அந்த மாரி வெளாட முடியு இப்ப எல்லா வெவ்வேறு எடத்துல இருக்கிறதுனால நம்ம அந்த போன்ல கனெக்ட் பன்னி நீங்க ஒரு எடத்துல இரு ப்பிங்க நா ஒரு எடத்துல இருக்கேனா போன்ல கனெக்ட் பண்ணி ஒன்னா வெளாட்ற மாரி இப்போ அந்த மாதிரிதா போயிட்டு இருக்கு ரீசென்டா
ஓகேங் சிஸ்டர் சாப்ட்டீங்ளா சிஸ்டர் நீங்க
இல்லப்பா இனிமேல் தா
ஓகேங் சிஸ்டர் நீங்க போய் சாப்ட்டாங்க நானு போயி சாப்ட்டு வந்து அப்பறமேட்டுக்கு நம்ம கவுன்சிஷன்ன கா அ கண்டினியூ பண்லாம்
ஓகே ஓகே நன் ஆ ஓகே பாய்